ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குது
வணக்கம்
ஆ சொல்லுங்க
நீங்க கிரிக்கெட்லா பார்ப்பீங்ளா
ஆ, ஏதோ ஓரளவுக்கு பாப்ப
கிரிக்கெட் ஆடுவீங்ளா?
ஆ, ஏதோ ஓரளவுக்கு ஆடுவே
நீ பௌலரா? பேட்ஸ்மேனா?
அதுதா தெரியமாட்டுங்குது
இல்லங்க, நீங்க பவுலிங் நல்லா போடுவிங்களா? இல்ல பேட்டிங் நல்லா ஆடுவீங்களா? நீங்க ஆல்ரவுண்ட்ரா அப்போ
ஆ
எப்ப டெய்லி கிரிக்கெட் விளாடுவிங்ளா
இல்ல இல்ல, வீக்லி ஒன் டேஸ் சாட்டர்டே மட்டு விளாடுவோ சாட்டர்டே சண்டே அந்த மாரி
ஓ, அப்டியா பசங்க கூட விளாடுவிங்களா? இல்ல பெரியவங்ககூட விளாடுவீங்களா?
எல்லாமே மிக்ஸ்ஸப்பா
அப்டியா யாரு புடிக்கு கிரிக்கெட்ல
எது? நீங்க பிளேயர்ஸ்ஸ கேக்றீங்களா அந்த மாரி இந்தியன் டீம்ல அந்த மாரி கேக்றீங்ளா இல்ல பிளேயர் ஆ அந்தமேரி நெறய பிளேயர புடிக்குமே
நெறைய பிளே இல்ல உங்களுக்குனு ஒருத்தர புடிக்குல்ல அந்த மாரி, யார புடிக்கு?
ஆ எனக்குன்னு பாத்தா எம் எஸ் தோனி
எதனால தோனிய புடிக்கு உங்களுக்கு
ம் ரொம்ப கூலா இருபாரு எல்லாத்துலயு, கொஞ்சோ கேப்டன்ஷிப் நல்லா பண்ணுவாரு, விக்கெட் கீப்பிங் நல்லா பண்ணுவாரு ஃபீல்டிங் கரெக்ட்டா செட் பண்ணுவாரு
அவரு கூட பழகிருக்கீங்ளா, இவ்ளோ விவரமா சொல்றீங்க அவர பத்தி கூலா இருப்பாரு
இல்ல இல்ல
அப்டியா அப்ப எப்டி அவர பத்தி உங்களுக்கு தெரியு
இத மாஸ்டர் மைண்ட் அப்பப்ப கூலா இருப்பாரு வீடி வீடியோஸ் நெறய பாத்துருக்கே அ ப பண்ணிக்கிறது எல்லா அதுனால சொல்றோ
அப்டியா, தோனி அதனாலதா உங்களுக்கு புடிக்குமா
ஆமா, நீங்க உங்களுக்கு யார ரொம்ப புடிக்கு
எனக்கு கிரிக்கெட்லன்னு பாத்தீங்கனா கே எல் ராகுல் புடிக்கு
ம், ம் எதனால
ஏனா கே எல் ராகுல், ராகுல் என்றவ எ ஃப்ரெண்ட் ஒருத்த இருக்கா அதனால ராகுல் அவர புடிக்கு கிரிக்கெட்லியு
அப்டியா
மேட்ச் எல்லா பாப்பீங்ளா இந்தியா மேட்ச்ல்லா
ஆ
இப்ப லாஸ்டா என்னைக்கி பாத்திங் இன்னைக்கு யா யாராருக்கு மேட்ச் இன்னைக்கி
இந்தியா வர்சஸ் இங்லாண்ட்
ஆ, அன்னைக்கி மேட்ச்சாச்சே என்ன என்ன நடந்தது
அது மழ வந்து ட்ரா ஆயிடுச்சு இப்போ ரீசண்ட்டா
மழ வந்து ட்ராவாயிடுச்சா இண்டி யாரு பேட்டிங் ஆடுனா
ஃபர்ஸ்ட் இந்தியா பேட்டிங் ஆடுச்சு
இந்தியா எவ்ளோ ரன் அடிச்சாங்க
ஆ ஒன் எயிட்டி ஒன் செவன்டிநைன்
அவ்வளோதானா அச்சாங்க
ஆமா ஓப்பனிங் எல்லா விக்கெட் குடுத்ட்டாங்க அன்னைக்கு மூனே பிளேயர்ஸ் அ அபிஷேக் ஷர்மா ஸ்ரேயாஸ் ஐயர் சிவன் தூபே
ஓ இவங்க மூணு பேர் தா இன்னிக்கி நல்லா ஆடனாங்களா
ஆமா
அபிஷேக் ஷர்மா எவ்ளோ ரன் அச்சாரு
அபிஷேக் ஷர்மா ஒரு ஃபிஃப்ட்டிக்கு மேலே அச்சிட்டாரு ஆனா
ஸ்ரேயாஸ் ஐயரு
சிக்ஸ்டி நைன்
சிவம் டூபே
ஃபாட்டி டூ
ஃபாட்டி டூ இதுல யாரு மூணு பேர்ல யார் ஆடந்து உங்களுக்கு ரொம்ப புடிச்சிந்தது
ம் அபிஷேக் ஷர்மா ஆடறது புடிச்சிருக்கு அடுத்து சிவன் துபே ஆடறது புடிச்சிருக்கு ஏன்னா ஸ்ரேஸ் ஐயர் வந்து நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி ஒன்பதுலோ சாப்ட்டா சாப்ட்டு அதுத்தொபது வந்துச்சா தனாலு
இல்ல நீங்க அப்டி சொல்ல கூடாது கேம் பிரஷர் விக்கெட் வுழுந்துச்சன்றனால அவரு நின்னு ஆடிருக்கலாம்
ஆமா லாஸ்ட் வரயுலு நின்னு ஆடனா எப்டி ப்ரோ ஒன்னு வச்சட்டு பாருங்க லாஸ்ட் வர நின்னிருந்தா ரன் இல்ல ப்ரோ
அப்டின்னு நீங்க யோசிக்க கூடாதுப் ப்ரோ விராட் கோலியே ஒரு செஞ்சூரி அடிக்கிறாருன்னா அறுவது பால்ல தா அடிப்பாரு
ஆமா
பொரிமையா ஆடி ஆடி
ம்
அதனால இப்ப விராட் கோலி வந்து
ப்ரோ அது டி அது அது ப்ரோ இது டி டுவெண்டி ப்ரோ டி டுவெண்டிக்கு ஓன்டேக்கு நெறைய டிஃப்ரெண்ட் இருக்கில்ல
புரோ இருந்தாலு வந்து கேம் பிரிட்டன்னு ஒன்னு இருக்குல்ல எல்லா விக்கெட்டும் உந்துச்சு இப்ப அவர்தா ஸ்டாண்ட் பண்ணி ஆட்னாரு அவரு ஆ அவரு விக்கெட் ஆயிட்டு இருந்தா இந்தியா ரெண்டு மேட்ச தோத்துருச்சமே யாரு கூட
அயர்லாண்டு்
அயர்லாண்ட் கூட ரெண்டு மேட்ச் தேத்துட்டாங்களா அன்னைக்கு ஏ யாரு நல்ல ஆடலயா
ஆ
ஃப்ர்ஸ்ட் இந்தியா ஸ்குவாடு சொல்லுங்க யார் யாருன்னு
இந்திய ஸ்குவாடா அ நீங்க தா பாப்பீங்களா நீங்களே சொல்லுங்க கொஞ்சோ
இல்ல எனக்கு அந்த அளவுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இல்ல நீங்க சொல்லுங்க
இது ஓப்பனிங் இருந்த ஓபனிங் வந்து அபிஷேக் சர்மா சஞ்சு சா சஞ்சு சாம்சன்
சஞ்சு சாம்சன் ரெண்டு
ஆ இஷான் கிசான்
இஷான் கிஷன் மூணு
ஸ்ரேஸ் ஐயர்
ஸ்ரேஸ் ஐயர் நாலு
திலக் வர்மா
ம்
அக்க்ஷத் பட்டேல்
ம்
சிவன் தூபே
ம்
அஷித் ரானா
ம்
அ ஆஸ்திப்
ம்
நப்பின்ச் யாதோவ்
பிரின்ஸ் யாதோவ்
நா ஏ பால்ல இது எதயேனா மேட்ச்சில உள்ள வர்ல
ஓ அப்டிங்ளா
அப்பம்
சூரிய வம்சி
வரி வசூதி வஞ்சோ ஓப்பனையே அது எப்டின் தெர்ல குடுப்பாலானு
இல்ல அவுரு மேட்ச்சில இன்ச்சி கோட்ல இருக்காரா பதனஞ்சு பேர்ல
பதினஞ்சு பேர்ல அவுத எது ரவி பிஷ்னாலு வந்திருக்காது
ஓ அப்டியா நீங் சொல்றத் பிளேயர் எல்லாமே நல்லப் பிளேயர் மார்தா தெர்து அப்ப ஏ தோத்தாங்க ரெண்டு மேட்ச்சு
அ அது வந்து கிரௌண்டு வந்து கொஞ்ச ரொம்ப பெருசு அது நம்ம கிரௌண்டு மாரிலா இல்ல ரொம்ப பெருசு பாத்துந்தா தெஞ்சுக்கு கிரௌண்டு அப்டிலா சொல்ல நா சொல்றது கேளுங்க பஸ்ட்டு பெரிய கிரௌண்டுதா அது வந்து நம்ம எனாப் பண்ணிக்கணும் பொதிம்யா பொதின வஸ் கே ஓபனஸ் வந்து ஆது ஓதுக்குள்ள கொஞ்சின்தா ஆடி இருக்ணு வு ஆது ஊர்லியே நஜ்ஜினிகிட்ட குட்த்துர்றாங்க டக்கு டக்குனு ஓது ஓது நஷ்டவுட்டு அவுள்தா அந்த மேயிந்தா இங்க ஸ்டார்டிங்கே கொஞ்சோ எத்துன ஒன்னோவுது ஏழு ஓவது எட்டு ஓவது நெக்ஸ்ட்டு ப பதினே பனெண்டோவத் பதிமூனோவத் நெக்ஸ்ட்டுதா அடிக்க ஆம்பிச்சதுமே
எங்க நீங்க அப்டி சொல்ல கூடாது இப்ப உங்களுக்கு கிரிக்கெட் ஆடத் தெரியுன் சொல்றீங்க
ஆ
இப்ப நீங்ளும் போய் ஆடிர்லாமே இன்டியா டீம்ல ஏ உங்ளால ஆட முல்ல கர்ட்டா சொல்லுங்க அவுங்க ஒரு நல்லப் பிளேயரு இந்தியாலயே அவுங்கதா நல்லா ஆடுவாங்கனுதானே ஒரு பதினோரு பேர செலக்ட் பண்றோ
வகதி அம்
அப்பேற்பட்ட ப்ளேயரே ஏந் தோக்கறாங்க. இப்ப அயர் நாட்லாம் பாத்தீங்னா சின்ன நாடு
அப்பா
அவுங்க அதுலியே ஒரு நல்லப் பதினோரு பேர சூஸ் பண்ணி அவுங்க இவ்ளோப் பெரிய டீம்மியே அவுங்க ஜெய்ச்சுர்காங்க அப்ப இதுல என்ன சொல்ல வரீங்க. கிரௌண்ட்டல்லாம் பிரச்சன இல்ல. கேம் ப்ளேதா மேட்டர்.
ஆம்மா அது வந்து ஸ்டாடிங்கு ட்ரபிளாருக்கு இப்ப கூடோ இப்ப கூடோ சஞ்சீப் கொஞ்சோ இதுவாதாருக்கு நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஒன்னு பண்ணனு
கேப் ப்ளேயர்ஸ் அங்க இல்ல இன்டியால ஆர்றதுக்கே ஐ பி எல்லியே நூத்தம்பது பிளேயர் ஆர்றாங்களாங்க இந்தியா பிளேயர்ஸ் மட்டு நீங்க அந்த நூத்தம்பதுல நல்லப் பதனோருப் பேரு உங்களால் சூஸ் பண்ண முடியாதா
அது ஆ இப்ப இப்ப ஆடுறதும் நல்ல பிளேயர் தா அதுக்குனேய டக்குனு ஒக்கார வைக்கமுடியாதுல போன வாட்டி வேல்டு கப் அடிச்சதும் சஞ்சுவா காரண இல்ல மூனுமேட்சு செமிஃபைனல் வந்து ஃபைனலயே அவ அடிக்கலனா எப்டி ஜெயிச்சுப்பாங்க அதனாலவே அதனால அவன ஒக்கார வெக்க முடியாது
ஒரு பிளேயர மட்டு சொல்ற முடியுமா
டப்புனு ஒக்கார வக்க முடியது அதனால இந்தா அதனால தா ட்ரைன் பண்ணுவாங்க இப்ப வந்து இப்ப இந்த டி டுவெண்டி இங்கிலான்ட ஓட ஃபுல்லாவே இந்த ஸ்குவாடு வச்சு தா ஆட போறாங்க அத யோசிச்சுதா முடிவு பண்ணுவாங்களே
நீ சொல்றத பாத்தா பதினோரு பேர்ல ஒன்பது பேர் பத்து பேர் பேட்ஸ்மேன் தா இரு‌ந்தும் எப்டி தோத்துது நீங்க சஞ்சு சம்சன் ஒரு ஆள மட்டு சொல்லிட முடியுமா
நா யாருவு சொல்லியே எல்லாமே கேம் ப்ளான்னு இங்கே பண்ணோ
செஞ்சாங்க கே எல் ராகுல லா ஏ டீம் ல எடுக்கல ஸ்குவாடுல
ஷ இந்தா அவுங்கட்ட தா போய் கேட்கணு‌. நம்ம ஒன்னு போ முடியாது நம்ம செலெக்ஷன் பண்ற மாரியே இருந்தா கூட பரவால
ஐ பி எல் ல ஒரு நூத்தி அம்பதுல்லா அடுச்சாரு. யார அடிக்க முடியாத சாதனல்லா பண்ணாரு
செரி நா ஒன்னு சொல்யே ஏ புக்கீ புக்கீ கூட நல்லா பவுலிங் குடுத்தா போட்டது அவரதா எடுக்கல நம்ம ஒன்னு பண்ண முடியாது
இப்ப இதுவு ஒரு காரணமா இருக்குமோ. இந்தியா தோத்ததுக்கு இதுவு ஒரு காரணமா இருக்குமோ
யாரு
இந்தியா தோத்ததுக்கு சுமன் கில் நல்லா ரன் அடிச்சு வெச்சுருந்தாரு போய்ட்டு இருந்தே சாய் சுதர்சன் நல்லா ரன் அடிச்சுருந்தாரு இவுங்கதா வந்து ஆரஞ் டீம் லிஸ்ட்ல இருந்தாங்க
ஆமா
ஆனா இவ்ங்களயுமே எடுக்கலயே அதா ஏ
இப்ப வந்து இவுங்க வந்து டெஸ்ட் பண்றாங்க ரெண்டாய்ரத்தி இருவ த்தியேழு தா வேல்டு கப் ஸ்டார்ட் ஆக போது. இப்ப வந்து இதுக்கு ட்ரெயின் பண்றாங்க செரி போனவாட்டி இவ்ங்க கப் அடிச்சாங்க சூரியகுமார் கேப்டன்ஷிப்ல இவுங்க டக்குன்னுல டிராப் அவுட் பண்ண மாட்டங்க இவுங்க பா ப்பாங்க ஃபேஸ் ஆஃப் ட்ராப் அவுட் பண்ணுவாங்களே
அப்பிடி அப்பிடியெல்லா இங்க பாத்தாங்க சூரியகுமார் ஏதோ ரெண்டு கப் அடிச்சு குடுத்துருக்காரு இந்தியாக்கு ஏசியா கப் அடிச்சுர்க்காரு இப்ப வேர்ல்ட் கப் ஜெய்ச்சு குடுத்துருக்காரு. இதோட நாங்க கே ப்டன்சி பண்ணா அவரு ஏங்க டீம்லயே சேக்கல நீங்க
அது செலக்க்ஷன்னா அந்த இல்ல அது அவுங்களதா கேக்கணு
செலக்ஷன் எத எது அடிப்படைல எடுக்குறாங்க
எதால அது அதெல்லா சொல்ல முடியாது அவுங்க வந்து இப்பிடியு பண்ணுவாங்க அப்பிடியு பண்ணுவாங்க. அதெல்லா நம்மளால கெஸ் பண்ண முடியாதுல
நா வந்த இந்த ஸ்குவாடு செரி இல்லனு பதினோரு பேரு
ஆ
நல்ல ப்ளேயரா எடுக்கல இவுங்க உ பும்ரா இல்ல புவின் புவனேஸ்வர் குமார் இல்ல
ம்
இவ்ங்கல்லா இல்ல
ஆமா
எப்படி அப்போ
எப்டி அப்பிட்னா இப்ப எனக்கு தெர்லயே அவுங்க வந்து ரெஸ்ட் கொடுக்கன்னு சொல்றாய்ங்க கேட்டா ஒரே வார்த்த சொல்லிராங்க சேரிப்பா ரெஸ்ட் எடுக்குறோங்க ரெஸ்ட்டு ரெஸ்ட்ன்றாங்க நெக்ஸ்ட்டு ஓ டி எடுப்பாங்க அதுல வப்பாங்கன் நெனைக்கிறே
ஒங்க கருத்துப்படி இன்னக்கி இந்தியா ஜெயிச்சிருமா
ஆ
இன்னிக்கி ஜெயிச்சிரு எங்க மேட்ச் நடக்குது இங்கிலாந்துலயா இந்தியாலயா
இங்கிலாந்து ல
இங்கிலாந்து ல மேட்ச் நடக்குதா
ஆ
அப்போ கண்டிப்பா இன்னக்கி ஜெய்ச்சுருவாங்களா
ஆ
இங்லாந்து ஸ்கோட் தெரிமா ஒங்ளுக்கு
அவ்ளோலா தெரியாது தெரியு அவ்ளோதா
அப்டிங்ளா கேட்டு பாக்கலா பாருங்க இந்த மாரி நல்லா ஆட்றோங்களல்லா போடாம நல்லா ஆடாதவங்க போட்டுறாங்க
ஆ
அப்ற எப்டிங்க வர்மாலா ஃபார்ம்லே இல்லயேங்க ஃபார்ம் லயாங்க இருக்காரு
இப்ப அந்த மிட்ரோ ஆர்டர்லருக்க அதே இது ஈக்கோலா இருக்குனால அவன போட்டு வச்சுராங்க நெக்ஸ்ட்டா யார்னா தூக்கிட்டு போடுவாங்க இப்ப இப்பத்திக்கி அவுங்க வந்து டெஸ்ட்டு மட்டுந்தா இப்பதக்கி அவுனுங்க வந்து சீரிஸ்டா ஆட்றாய்ங்க நம்ம வேர்ல்டு கப்பிலா ஆட்ல இப்ப வந்து அவன டெஸ்ட்டு பண்றாங்க
தென் ஒர்த்தர் ப்போ ஆர் சிபி க்கி ரெண்டு வர்ஷோ கேப்டன்ஷிப்பாந்து கப்படிச்சு குடுத்துருக்காரு ஒருத்தரு தெரியுல அவுரு மிடில் அடல் பேட்ச் மேன் னா அவுர ஏ மிடில்ல போடல நீங்க
சூரியகுமார் யாதவ் வந்து ஏஸ்கோட் ஆட்டு அத எத்து இங்க ஏதோ எந்த மேட்ச் ஆடிக்கானா அதுல நூத்தி நூ நூறு மேல அச்சிருக்கா அதனாலா அப்டியே ஸ்கோட்ல எட்த்து போட்டுருக்காங்க
செரிங்க இருங்க நா கால் பண்றே இருங்க
ஆ